என்னம்மா வெளியெல்லா போய் சுத்திட்டு வந்தாச்சா
அதுக்கென்னங்க எனக்கா சுத்துரக் சொல்லி தரணு
ஒரே என்ஜாய் தா
நீங்களு வெளியல்லா போமாட்டீங்ளா உங்க உங்க அத் தலா திட்ட மாட்டாங்களா
வெளியப்போ நம்மதா தனியா இருக்கதாச்சே அதனால நம்மய வெளி போறது போகா
இருந்தாலு இருந்தாலு அது கேக்க மாட்டாங்களா
அவங்கள்ட்ட நா பேசவே மாட்ன நேர்ல போனா மட்டுதா பேசுவ அவங்க ஃபோன் நம்பர்லா என்ட்ட இல்ல
ஓ அப்பிடியா
நேர்ல
ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரே இல்லையா
அதெல்லா வச்சுக்ரதுல்ல
பெரிய பகையாட்ருக்கு
ஆமா தீய சக்தியோட நம்பர்ல்லா வச்சுக்க கூடாது
உண்மையாவே அவங்களு பேச மாட்டாங்களா
இல்ல அவங்க அவங்க பையனோட பேசுக்கிவாங்க அவ்ளோதா நாலா பேச மாட்ட நா எங்க அம்மாவோட பேசுறதே அதிசயோ
உண்மையாலுமே வா
உண்மய தான்டா சொல்ற நேர்ல பாக்குறப்ப பேசுவ அத உட்டா வேற எதாது அவங்க கிட்ட கேக்கணு இல்லத ரேஷன் கடை இது போகணு இத வெளிய கூட்டிட்டு போணு அப்டின்னா தா அவரு கூப்ட்டு எங்கிட்ட சொல்லுவாரு அப்பறோ தா நா போய் அவங்கள கூட்டிட்டு போவ இல்ல நா ஏதாது கூட்டி ரெடியாவ சொல்லுங்க நா பேய் கூட்டு வர அப்டின்னாக்க
உங்க அம்மா கிட்டலா எப்பயாது பொழம்பிருக்கீங்ளா ன் இப்டி கல்யாணோ பண்ணி குடுத்துட்ட அப்டின்லா
எங்க அம்மாலா சொல்லுவா நா பா ஸ்டார்ட்டிங்ளே எங்க அம்மா பண்ண வேணா தா சொல்லிச்சு எங்க அப்போட கட்டாயி ஆ அப்பாவோட கட்டாயத்தின் பேர்ல பண்ணே இப்ப என்ன பண்றது
ம்கு ஜாலியா இருக்கீங்க ஆக மொத்தோ
ஆமாமா ரொம்ப ஜாலியா இருக்கோ ஏன்டா நீ வேற சல கெழப்பற
எங்க சித்தி கூப்டுவாங்க எனக்கு
ஆ ஆ
கூப்ட்டுட்டு பாத்துரங் கழுவும்போதோ இல்ல சும்மா இருக்கு போதோ கூப்டுவாங்க கூப்ட்டுட்டு பொலம்புவாங்க என்னென்ன நடத்து தெரிமாடி நா அப்டி இருக்கு உங்கள்ட்ட பேஸ்னது உங்க ஸ்தி சொல்லு இங்க உங்க பாட்டி வந்து என்னென்ன பண்ணுச்சு தெரிமா என்னென்ன கேக்குது பாரு என்ன பத்தி தெரிஞ்சு டு ஒடிட்டு எனக்கு சிரிப்பா இருக்கு வேனுனே பண்ணு எங்க பாட்டி திட்டு வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு வரு
அது வந்து நம்ம அச்சு வயசானவுங்களாளே அப்டித்தா அப்டின்ட்டு நெனைச் சரி நம்ம கம்முனு இருந்துக்க வேண்டியதா ஒண்ணு பண்ண முடியாது
மாமியார் மருமக கொடுமைலா இல்ல மருமகதா மாமியார் கொடும ஒரு ஒரு மருமக கிட்டயு திட்டு வாங்கிட்டு இருக்கு எங்க பாட்டி
சோ ஐயோ
திட்டி திட்டி உட்ருவாங்க
ஆ ஆ ஆ
ஆனா எங்க பாட்டி அதுக்கு ஏத்த மாரிதா நடந்துப்பாங்க இல்லன்னு சொல்ல மாட்ட கொஞ்சோ கொழுப்பு ஜாஸ்தி எங்க பாட்டிக்கு
இப்பில்லா பேசக்கூடாது வயசானவுங்கள
இல்ல இல்ல அப்டிதா சொல்லுவ எங்க அம்மா சொல்லுங்க சொல்லுங்க
இப்போ என்னையு தா வந்து எ மாமியாரோட அம்மா பேசுவாங்க எனக்கு அவுங்களுக்கு தா ஆகாது அதுக்காக வந்து நா அவுங்கற வந்து கொற சொல்றன்லா சொல்ல மாட்ட
இல்ல இல்ல எங்க வீட்ல எங்க பாட்டி முன்னாடியே கொற சொல்லிருவாங்க போங்க நீங்க உங்க பையன பாத்துக்கோங்கன்
ஆ ஆ ஆ
எங்க பாட்டியே எங்க பாட்டி நல்ல பாட்டிதா என்ன கொஞ்சோ சின்ன வயசுல கொடும் பண்ணிருக் மாட்ருக்கு இப் இப்பெல்லா இல்ல இப்ப எல்லா கல்யாணம் பண்ணி இருவது வருஷோ பத்து பதினஞ்சு வருஷோன் ஆயிருச்சு எல்லாத்துக்கு
ஆ ஆ
அதனால யாரு எது சொல்றது இல்ல இப்போ
அவங்க சொல்றது அதாவது வயசுனவங்களா அவுங்க சொல்றதுதா கரெக்ட்டு அப்டின்னு தா நெனப் பாங்க நம்ம சொல்றதெல்லா வந்து அவுங்க வே வராது
சேரின்னு விட்டாச்சு எதுவு கேக் கறதுல்ல அந்த நாடகத்துல வர மாரிலா இருக்குன் நெனச்ச ஆனா எங்க பாட்டி கொஞ்சோ நல்ல பாட்டியா இருக்கு
ஐயோ நாடகத்தெல்லா ரியல் லைஃபோட கம்பேர் பண்ண கூடாதப்பா அதெல்லா வந்து ஒரு சில வீட்லலா அப்டி நடக்கு எல்லாரு வீட்லயு அப்படி நடக்குன்லா ந நம்ம எதிர்பார்க்க கூடாது
இங்க ஒரு வேள இருந்துச்சுன்னா
ம் ம் சேர் சேர்
அப்பறோ இன்னைக்கு எது செய்யலையா நீங்க நைட்டுக்கு
நைட்டுக்கு என்னடா கொழம்பு இருக்கு சூடு பண்ணி வச்சுட்டு ஏதாவது தோச கீது ஊத்தணு தோசையோ இட்லியோ ஆ இதுல என்ன இருக்கு இதுல வேற என்ன ஒன்னு பெசலா வேற செஞ்சு தருவாங்களா காலையில செஞ்சது பத்தாதா
ஆ திடீர்னு சாப்டாமா இருந்த
சாப்பலன்னா பட்னியாக்காந்தா அவுங்களுக்கு வயிறு பஸ்ச்சா தன்னப்பால போய் சாப்ட போறாங்க
யா இப்படி சொல்றீங்க
ஆட ஆமாடா நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதத்தா செய்ய முடியு இப்போ காலைல செஞ்சது மீஞ்சு போச்சுன்னு ந சாய்ங்காலோ சாப்பட முடியலன்னா அத எட்த்து கீழ கொட்னா அதுக்கு நம்ம வாங்கி செய்யற செலவுல்லா எவ்ளோ இருக்கு பருப்பு அந்த மாரி நெறையா ம ம மெளகா, கடுகு, உளுத்தம்பருப்புன்னு எத்தன இருக்கு அதெல்லா சும்மாவா இல்ல சும்மாவா வாங்குறோ காஸ் குடுத்துதான வாங்குறோ நல்லால்லன்னா கொட்றது வேற
கல்யாணப்பவே உங்களுக் சமைக்கறக் சூப்பரா தெரியுமா எல்லாமே சமைப்பீங்ளா
எல்லாமே ஒரு அ சமப்பே என்ன சொல்றது நா உப்பு கம்மியா சாப்புடுவனா எ வீட் ல அவரு உப்பு அதிகமா சாப்டுவாரு
அந்த வித்யாசோ மட்டு
ஆ நா என்ன பண்ணுவன்னா உப்பு கம்மியாதா போடுவே அ என்ன சாப்பாட்ல உப்பே இல்லம்பாரு நா எனக்கு எனக்கு கரெக்ட்டா இருக்கு உங்களுக் வேணா அதுல உப்பு போட்டு சாப்ட்டுக்கங்க
அவளோ தா வேறென்ன பண்ண முடியு
என்னால உங்களுக் வேண்டியல்லா உப்பு அதிகமா போட்டெல்லா செய்ய முடியாது அப்பிட்னானா இன்னோரு தடவ இப்டி பேஸ்ன சோத்த தூக்கி செவுத்துலயே அடிச்சுருவ பாத்துக்க அப்டிம்பாரு நா சொல்லுவ
உண்மையால்மே சண்டைல்லா வருமா உங்ளுக்குல்ல
அதெல்லா வருண்டா அதெல்லா டெய்லி நடக்கு நா என்ன பண்ணுவே சண்ட வந்ச்சுன்னா நொய் நொய்னு பேசிட்டே இருந்தானா நா அ மோஸ்ட்லி வந்து வார்த்துல ஒரு நாள் தான வராரு
ஆமா ஆமா
ஆ வ ஃபோன் டெய்லி பேசலைல எதாவ்து அவரே பேசுவாரு அவரே வம்பிழுப்பாரு அவரே சண்ட கட்டுவாரு அவரே ஃபோன வெப்பாரு மறுப்டி திரும்ப திரும்ப கூப்புட்டே இருப்பாரு நமக்கு டென்ஷன் ஆய்ரு நா வந்து ஒரு ரெண் டைம் பேசி பாப்பே கேக்கல நம்ம சொல்றதுக்கு மரியாதையே இல்லன் தெரிஞ்சிதுனா அடுத்த டைம் ஃபோன் பண்ட்டே இர்ந்தார்னா ஒரு ரெண் டைம் கட் பண்ணி பாப்பே மறுப்டியு கூப்புட்டே இர்ந்தார்னா சுட்ச் ஆப் பண்ணீடுவே சுட்ச ஆப் பண்ணீட்டு கம்முன்னு படுத்துக்குவே ஆ அதுக்கப்றோ அடுத்த நாள் காலைல கம்முனு ஃபோன் ஆன் பண்ணா ஃபோனு வராது ஒன்னும் வராது
நீங்க ஏ சுட்ச் ஆஃப் பண்றீங்க
ஆமா இல்லனா நொய் நொய்னு ஃபோன் பண்ட்டே இருப்பாங்கல்ல
இது நல்ல ஐடியாவா இருக்கே
ஏ நெஜமா இல்லன்னு வையே அவங்க வந்து ஃபோன் நம்ம அட்டன் பண்ணம்னா நம்மள டென்ஷன் படுத்தி பீ பி எல்லா ஏத்திவுட்டு போட்டு இருக்க டென்ஷன நம்ம தலைல எறக்கிவுட்டு அவங்க நிம்மதியா உக்காந்துக்வாங்க நம்ம டென்ஷனாயே சாவணு அதுனால தா நா என்ன பண்றது சிம்ப்பிளா ஒரு ரெண் டைம் கட் பண்ணி பாப்பே ஒரு ரெண் டைம் அட்டன் பண்ணி பேசுவே முடியில இது ஜவ்வு மாரி இழுக்குது தேஞ்சு போன ரெக்காடர் மாரி திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட் இருந்தார்னா சரிப்பா அப்டின்னு சொல்லிட்டு போன கட் ஒரேடியா கட் பண்ணி ஒடனே அப்பவே சுவிட்ச் ஆப் பண்ணி விட்ருவேன் அதுக்கப்றம் ரெண்டு மூணு டைம் அடிச்சு பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டலா சரி இதுக்கப்றம் நம்ம கூப்ட்டாலும் சொல போன ஆன் ஆகாது அப்டின்ட்டு அவங்களே உட்டுருவாங்க
அப்பறம் அம்மா அப்பா அவங்கண்ண கூட பிறந்தவங்கலாம் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா
இல்லடா அதான் இப்பதா ஒர்க்கு போயிட்டு இருக்க இப்பதா ட்ரைனிங் முடிச்சு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கா ஆடிட்டிங் படிச்சான் படிச்சுட்டு இருந்தான் ஆபிஸ் ட்ரையனிங் போயிட்டு இருந்தா
ஆ
அப்றம் இப்போ மாமாவே மாமா ஆபீஸ்ல தா ட்ரைனிங் போயிட்டுருந்தானா அப்றம் அவரே தெரிஞ்சு ஆபீஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டார் இப்ப என்ன ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு இப்பதா ஒரு மாச சம்பளம் வாங்கிர்க்கரான்
அது எப்டி உங்களுக்கு மட்டு சீக்கிரம் கல்யாண பண்ணிச்சுட்டாங்க அவங்களுக்கல்லா இல்லயா
டேய் அவனுக்கு என்னடா இப்ப இருபத்தி நாலு தாண்டா ஆச்சு
நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு எத்தன வயசு
எனக்கு என்ன பத்தொன்பது வயசு
ஆ இது என்ன ஒரு நியாய பேச்சாருக்கு
அது அப்ப இருந்த சுச்சுவேஷன் அப்டி என்ன பண்றது அதனால ஒண்ணும் பண்ண முடி யாது நானே சொல்லுவேன் ஐயோ அவனுக்குல்லாம் இப்பல்லாம் வேணா ஒரு இருபத்த ஏழு இருபத்த எட்டு வயசுல பொறுமயா பண்ணட்டும் ஒரு அவசம்
எங்க அப்பாவும் அதா சொல்றாரு
அதாவதுடா எப்டின்னா லைஃப்ப தனியா நல்லா என்ஜாய் பண்ணட்டு இப்ப என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுலயே போய் பாலங்குடில உள்ள சொல்றியா பாலங்க
எங்கம்மாவு சீக்கிரம் கல்யாண பண்ணிட்டாங்க
அதல்லாம் சீக்கிரமா கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அரகாங்காம் என்ன பொறுத்தளவுக்கு நமக்கான ஃப்ரீடமே போயிருங்கறேன் நா
அ அப்ற எதுக்கு வாழ்றீங்க விடுங்க வந்துருங்க வாங்க எங்க வீட்டுக்கு களம்பி வந்துருங்க பாத்துக்கறேன்
ஆ சரி நா வந்து ஒக்காந்துக்கறேன் ஒரு ரெண்டு நாள் சோறு போடுவாங்க உங்க வீட்ல மூணாவது நாள் போடி வெளியேனுருவாங்க அப்பா சாமி எப்டி தானா
எல்லா வேலயும் முடிச்டிங்களா
எல்லா துணியல்லாம் துவச்சு போடணு கொஞ்ச பாத்தரம் மட்டு கடக்குதுடா அத மட்டு கழுவுனு அத கழுவிட்டா வேல முடின்ச்சு அப்றம் நைட்டு அவங்க வந்தாங்கன்னா தோச ஊத்துறதா சாப்பாடு வக்கறதான்னு கே கப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க தோச கேக்க மாட்டாங்க சோறு தா வேணும்பாங்க சாப்ப
சரி அப்ப நா போய் இருக்கற வேலய முடிச்சுட்டு கூப்பறேன் உங்களுக்கு
ஆ சேரிடா நீ முடிச்சுட்டு வேலையலா முடிச்சுட்டு கூப்டு
கூப்பட்றே உங்களுக்கு ம் சேரிகா ஆ ஓகே